அங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க வணக்கம் என் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டுட்டே இருக்கேங்க இப்பதான் சாப்ட்டுட்டு சாப்ப டூ சாப்ட்டுட்டு துணி எல்லாம் கொஞ்சம் துவச்சது இருந்தது சரி அத அப்படியே மடிச் ச்சு வச்சிடலாம்
ம் ம் என்ன சாப்ட்டீங்க
நானாங்க சிக்கன் கிரேவிங்க
ம்
கிரேவி மாதிரி செஞ்சுட்டு சாப்ட்டோங்க
பரவாலிங்க
ம் ம் ஆமாங்க
நானும் நேத்துது சிக்கன் தாங்க ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன்
ஆ
அதுவே தாங்க வச்சிருக்கேன் இப்போ மத்தியானத்துக்கு
நேத்துல்லாம் சூட் பண்ணிலாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் உடம்புக்கு செட் ஆகாதுங்க அப்படிலாம் சாப்டக்கூடாதுங்க
அட போங்க அத்தாங்க நல்லா இருக்குது டேஸ்ட் பலசுதான்
அதுஎன்னவோ கரெக்ட் தாங்க
அதுவு கறிய யாராவது கீல கொட்ட மனசு வருமா
ஆமாங்க மனசு வராதுதா என்ன பண்றது அது உம் சரி ஆ என்னமோ உங்க ஊர் திருவிழானு ஏதோ சொல்லிருந்தீங்களே ஏன்ன டிரஸ் எல்லா ரெடி
எங்கூர்ரு திருவிழாவா
உம் பொன்டைம் கால் மோது ஏதோ திருவிழானு சொல்லிட் ந்தீங்க
நான்ல்லா அப்டி சொல்லலைங்க எங்கள்தெல்லா முடிஞ்சிருச்சு உங்க ஊர் திருவிழாக்கு நீங்க கூப் டிக்களான்னு மட்டு சொல்லுங்க
இல்லைங்க இந்த டைம் நாங்க எங்கங்க திருவிழாவே கேளுங்க
செய்யலன்னு சொல்லிட்டு ரெண்நாளா பிஸியாவே இருக்கீறீங்க அது டிங்க
அது என்னங்க சாமி வருதுல்லைங்க
உம்
சாமி பாப்போ ஆ முணுமுதால்லா செய்வோ பட் வந்து ஆடுக் ஆடு கட் பண்ணி அ சாப்பாடு செஞ்சு யாருக்கு கொடுக்க கூடாதுங்க ஏன்னா எங்க பெரிய மாமனார் இறந்துட்டாரு அதனால நாங்க இந்த டைம் இல்லங்க
ஆனா நீங்க கரவாடு கொழம்பு செஞ்சு நீங்களே சாப்பிட்டுப்பீங்க ஆமாங்க தான
ஆமங்க
ஒ ஓ அதுதாங்க கேட்ட எனக்கு கறி குழம்பு கொடுக்கணுனா கூட கருவாடு குழம்பு குடுப்பீங்கன்னு நினைச்சேங்க
உம் எங்க கருவாட குழம்புனா ரொம்ப பிடிக்குங்களா உங்களுக்
ரொம்ப பிடிக்குங்க அதுவு எனக்கு களி உருண்டன்னா ரொம்ப பிடிக்குங்க
ஆ ஈசிங்க அது அ இது ஏ சாப்பிடு ஏ அணு சாப்ப போடு
ஏனுங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
சொல்லுங்க
என்னங்க பண்றது வெறு கஷ்டமாவே இருக்குதுங்க ஒரே வேலங்க ரெண்டு நாாளன பயங்கர வேலங்க
நா கழி உருண்ட கேட்டா வேலய ஆகுது ன்னு சொல்றீங்க
ஓ இப்ப கழிஉருண்ட கேட்டீங்க ஓ அது எப்டி செய்யணும்னு சொல்லட்டுங்களா செம சிம்பிளுங்க ஒண்ணு இல்ங்க நீங்க ரொம்பல கஷ்டப்படாதீங்கன்னா நா சொல்ற மாரி செய்யுங்க இப்ப கோதும ஆ சொல்லுங்க
தண்ணிய ஊத்தி அரிசி போட்டு கொதிக்க வச்சு ராகி மாவு போட்டு இன்னு கொஞ்சம் நேரம் கொதிக்கி வச்சு கலரணு இந்த ப்ரொசீஜர் எனக்கு தெரியும் ஆனா எவ்வளவு தண்ணி எவ்வளவு அரிசி எவ்வளவு ராகி இதுதாங்க பரொசீஜர் எனக்கு
ஓ உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் வேணுங்களா இங்க பாருங்க இப்ப கோதுமக் கழில்லா வந்து எப்படி என்ன இப்ப வெறும்மாவு கோ களின்னு சொல்லுவாங்க வெறுமாவுன்னா அதுல வந்து அரிசியோ இல்ல சாதமோ தேவை கெடையாது இப்ப ஆப்பிரிக்கால எலாம் சாப்பிடறாங்க இள்ளங்களா உல்ஃபு உல்ஃபுன்னு சொல்றாங்கல்லீங்களா அது வந் அதே மாதிரிதாங்க இது மாவும் கரைச்சிட்டு நீங்க உல்புவும் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லையா நீங்க அப்டியே அந்த மாவ வந்து சுடுதண்ணில போட்டு அப்டியே கிண்டித்தை இருந்தீங்கன்னா அந்த களி பதத்துக்கு வருங்க அது சாப் அதுவும் நல்லா இருக்கோங்க
ஏங்க கோதுமாவுக் கலிலால்லாம் எனக் புடிக்காதுங்க
அது ஏங்க அது தாங்க ஸ்ட்ரென்த்தே கோது காலிதான் பயங்கர ஸ்டேன்த்தே
கோதுமையும் ராகியும் கம்பேர் பண்ண போகும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ராகி தாங்க ஸ்ட்ரென்த்
அப் அப்படிங்களா பைபர் இருக்குங்க பிரச்சன இல்லைங்க அதுவும் ஸ்ரென்துக்கு ஸ்டரென்த் தான் ஆ இந்த சுகர் பேட்ச எல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கனாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுகர் வந்து அதிகமா ரேஸ் ஆவாது அப்படியே மெயின்டைன் பண்ணும் அது அந்த கோதுமை கலில அவ்வளோ மகிமை இருக்குங்க கண்டிப்பா
இது நீங்க சாப்பிடுற கோதுமையை விட அதுக்கு மேல இருக்கிற தொக்கு இருக்கு இல்லையா பொட்டு அதுலதாங்க ஃபைபர் அதிகமா இருக்கு
அப்படிங்களா இல்ல ஃபைபர் இருக்குதுங்க இல்லல்லாம் சொல்லல அதுதாங்க நாம எப்படியோ அரைக் க போறங்க அதல்லாம்சேர்த்து தான் அரைக்க போறோம் அது பவுடரு அந்த பவுடர் மாரி வந்துட்டதுனால நம்ம அப்படியே தண்ணீல போட்டத சுடுதண்ணியில போடுறதுனால அதுவும் வந்துருங்க அது ஒண்ணும் பிரச் சனை இல்ல ஆனா அதுவும் ரொம்ப நல்லதுதான் சாப்பிடலாங்க ரொம்ப நல்லது தாங்க சாப்பிடலாம்
அதாவது நான் இது வரையு கோதுமை களிய சாப்ட்டது இல்லீங்க
ம் ம் ம் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு அடிட் ஆயிடுவீங்க அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்
அப்படியா
ஆமாங்க
ஏன்னா எனக்கு ராகி டேஸ்ட்டும் வந்து மெல்ல அதெல்லா ஒரு ஏக்கத்துல ரொம்ப புடிச் ச்சிருச்சிங்க எப்டின்னா சின்ன வயசுல அம்மா வந்து ட்டு நறைய வாரத்துல ஒரு ரெண்டு நாளாவது கறி களி செய்வாங்க செய்யும்போது நான் அத சாப் சாப்ட மாட்டேனு என்ன அடிப்பாங்க ஆனா எங்க அப்பா என்ன பண்ணுவாரு எனக்கு சாதத்த கொடுத்து தனியா எடுத்து வச்சோ இல்ல வெளியே இருந்து எனக்கு வாங்கி ட்டு வந்தோ தோச ஊத்தியோ அப்டி குடுத்துருவாருங்க
ம் ம் சூப்பருங்க சூப்பருங்க உங்க அப்பா தா உங்கள கெடுத்திருக்காங்க அப்பவே ந உங்க மம்மி என்னவோ நல்லதுதா பண்ணிருக்காங்க இத சாப்பிட்டா இது நல்லதுன்னு சொல்லிருக்காங்க நீங்க அவங்க பேச்ச கேட்காம நீங்க வெளில வாங்கி சாப்ட்டிருக்கீங்க இதுலே தெரியுதுங்க உங்களோட
அப்போ எங்க அம்மா வந்துட்டு சொல்லிருப்பாங்க இதோட அரும உனக் என்னைக் புரியுமோன் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்பதா உனக்கு புத்தி வருன்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்ம ஏன்னா நானு கல்யாண ஆயி வந்துட்டு கன்சிவா இருக்கிறப்போ எந்த சாப்பாடு தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுப்பங்க வயித்துல சாப்பாடே நிக்கிறது இல்லீங்க அந்த டைம்ல எ வைத்த காப் பண்றது அந்த களி மட்டுந்தாங்க
ஓ அப்ப அந்த கறி குழம்புதா உங்கள வந்து காப்பாத்திருக்கு
களி களி
களி களி ஆமா களி வந்து டக்குனு வாமிட்லா வராதுங்க சென்சேஷன் வந்து கண்ட்ரோல்
ஆமாங்க அப்ப இருந்ததாங்க எனக்கு களினா அவ்ளோ உயிராயிடுச்சு ங்க ரொம்ப புடிச்சிருச்சிங்க ஆனா செய்யு போது ஒன்னு கஞ்சி பண்ணிறங்க இல்லனா கல்லாக்கிறாங்க அதுதாங்க பிரச்சனையே களி சாப்பன்னு முடிவு பண்ணு போது களியா வர்ற
நீங்க அப்டி கஞ்சி மாரி ஆக்கிட்டா கூட ஒன்னு பிரச்சன இல்லங்க அது நல்ல வேக விட்ருங்க வேக வுட்டு ஆற வுட்ருங்க இப்ப காலைல ஒரு மத்தியான செய்றீங்கன்னா ஒரு ரெண்டு மண்ணேரம் வுட்ருனு பாருங்க நஜமாவே ஆ எப்டி சொல்றது ஆ நல்லா தயிரு தயிரு ஊத்திட் நல்லா கரச்சு குடிங்க இன்னு சூப்ராக்கும் அது அதுக்கு நல்லாருக்குங்க
புரிதுங்க அதுவு செய்வ ஆனா எனக்கு உருண்ட களி வேணுமே
என்னங்க
உருண்ட உருண்டையா வேணுமே
அப்பன்னா நீங்க கரட்டா பதமா எடுக்கணுங்க அழகா கலரனங்க உ ஒண்ணு இல்லிங்க இப்போ ஒரு கிளாஸ் அரிசி வெ அரிசி வெக்கிறீங்ளா ஒரே கிளாஸ் அரிசி வைங்க மூணு கிளாஸ் தண்ணி ஊத்துங்க பச்சரிசி வச் வச்சீங்கனா மூணு கிளாஸ் ஊத்துங்க நல்ல தாராளமா ஏனா பச்சரிசி வந்து நல்லா இருக்கி ச இது பண்ணு நம்மன நார்மல் ரைஸ விட பச்சரிசி வந்து கொஞ்ச கஞ்சி மாரி வெடியும் அரிசிலா சோ அதனால வந்து ரண்டு கிளாஸ் அரிசி எக்ஸ் க்ஸ்ரா வைங்க நல்லா வேகற பதத்துல நீங்க வந்து அந்த டைம்ல மாவு போட்டுருங்க மேல ஒடனே கிண்ண கூடாது மா போட்டுருங்க மேல அது வந்து அப்டியே உள்ள டக்கு நான் தண்ணிக்குள்ள போகாது மெதக்கும் அது வந்து வெந்து வெந்து வெந்து வெந்து வெந்து கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா தாஉள்ள போகும் அப்ப நீங்க அந்த டைம்ல வந்து களி கோலுன்ஒன்னு வச்சுன்னு இருப்பாங்க அப்பெல்லாம் நீங்க எதுல கலாரீங்கன்ன தெரல கலிக்கோள்ன்னே இருக்கும் அந்த கோல்ல நீங்க கலாறீங்கன்னா கரெக்ட்டா வரும் நல்ல கலர்க்கிண்ட கிண்டக்கி கிண்ட கிண்ட கல கரெக்டா வரு மூடிடுங்க களி பததுக்கு வந்த ஒன்னே தண்ணி நல்லா தண்ணி தொட்டு கரண்டில ஒரு கிண்ணோ ஒரு நல்ல கு குண்டா இருக்கணு அந்த கிண்ணோ நல்ல கொ இது பெர ட்டுறதுக்கு நல்லா உருட்டுறதுக்கு அது நல்ல குண் ஆ அது பண்ணுங்க அது பண்ட்டீங்கன்னா நல்லா குண்டா வருங்க சூப்பரா நீங்க எதிர்பாக்கற மாரி நீங்க எப்டி எதிர்பாக்குறீங்களோ அதே மாரி அந்த களி வந்துருங்க கவலையே வேண்டா நீங்க ஒரு டைம் பாருங்க ரொம்ப கூழ் மாரில்லா பண்ணிடாதீங்க கொஞ்சோ தண்ணி பதமா வைங்க அப்படி உங்களுக்கு கம்மியா வச்சுட்டீங்கன் ஃபீல் பண்ணீங்கனா பக்கத்துல சுடு தண்ணி கொஞ்சோ காய வச்சுக்குங்க டக்குனு ஒரு கேஸ்ல அந்த சு கம்மியா இருக்கற மாரி கெட் டி ஆயிருச்சினா அது சுடு தண்ணி கூட ஊத்தி ஊத்தி கூட நம்ம கிண்டிக்கலாங்க பக்காவா வந்துருங்க பிரச்சன இல்ல
செரி செரிங்க நல்லதுங்க
ம் அப்புறோ களி அப்டியே கத்துக்குனீங்க அப்புறோ கோதும களி கத்துக்குவீங்க நீங்க குக்கிங் கிளாஸ்கே போவ் வல்ல நானே கத்து குடுத்துட்டே
ஆ ஆ
ம் வேற எதனா டவுட் இருந்தா கேளுங்க கண்டிப்பா நா சொல்லித்தரே
அது உங்க கிட்ட
கேளுங்க இப்டி இல்ல அண்டர் எஸ்டிமேட் ப
ஏங்க தயிர் எப்டிங்க செய்யறது
தயிராங்க தயிர் பாக்கெட் வாய்ங்கிங்க நீங்க ஏ கஷ்டப்பட்டு செஞ்சினுக்கிறீங்க பத்து ரூவா குத்தா தயிர் வருது நீங்க ஏங்க தயிர் செஞ்சினுக்கிறீங்க வீட்டுல
அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கே அதுல்ல மோர் செஞ்சி குடுக்க சொல்றாங்க எங்க வீட்டுல
செய்ங்க செய்ங்க ஒன்னு பிரச்சன இல்ல ஒரே கிளாஸ் தயிரு ரெண்டு கிளாஸு தண்ணி நல்லா போட்டு போட்டு போட் நல்லா கடைங்க இந்த முட்ட கலக்கி வெச்சினுக்கிறீங்களா முட்ட கலக்குற்து முட்ட கலக்குற்து வெச்சிருக்ங் அத எடுத்து நல் ல்லா கட்டிப்ப இது பண் ட்றப நல்லா அடிச்டே இருங்க அது ஓரளவு வந்துருங்க
செரிங்க ரொம்ப கஷ்டமான ரெஸ் சிபி எல்லாம் எனக் சொல்லிர்க்கீங
ஆ மோரு தயிர் தண்ணி மாரி உங்களுக்கு வேணுனா கொஞ்ச இஞ்சி கூட போட்டுக்குங்கோ துப்புரா இருக்கு அந்த ஸ்மெல்லுக்கு உங்ளுக் கோல்டு் அதிகொ ஆமா தொண்ட உங்ளுக் புடிக்க வேண்டா தொண்ட ஒடனே கோல்டாயிடு எனக்கு மோர் லா செட் ஆவுலன்றவுங்ளுக்கு இஞ்சி துண்டு போட்டு கூட சாப்புட்லா
இஞ்சி அர்ச்சி போடணுமா இல்ல தட்டி போடணுமா இல்ல கட் போடணும் ஓ
டி தயிர்ல போட்டு கொள்ள ஒரு சட்டிக்கு மஞ்சள் ஒரு சட்டிக்கு உப்பு போட்டு நல்லா அட்ச்சு குடிங்க உங்ளுக்கு கோல்ட் இருந்தாலு கோல்ட் எடுத் த்ரு மஞ்சள்னால ன ன்னது கிரிமி வெஷ கிருமி அதெல்லா கிருமி அ நாசினி அழகா உள்ளக்குற எத்னா கிருமி தொண்டைல ஏர்னத கூட அளிச்சிடு இதல சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க நீங்க அதே ரெக் உலரா பாக்குமோது உங்களுக்கு ஓரளவு வந்துருங்க
அப்போ நீங்க எ வாயில கிருமி இருக்குதுன் சொல்றீங்க அதுவு சாதார்ண கிருமில
ஆமாங்க வெஷ கிருமி இர்க்கறா மஞ்சள் போட்டு சா
அத் செரிங்க நீங்க இதே சாக்குல என்ன ரொம்ப இருங்க டெ இருங்க இருங்க ஒரு நிம்ஷெ ஆ எனுக்கு எல்லா தெரியு ஆனா நீங்க சொல்ட்டு போணீங் பாருங்க
தோழி ஒக்கப்பட்ட நேர் நன்றி தோழி நன்றி த மத்தொரு இணைப்புல இது தொடர்ந்து பேசுவோ தோளி
நன்றிங
சேரிங்க நன்